ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
ஆ தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல் வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க
ம் சொல்லுங்க தோழி நீங்க எதப் பத்தி பேசலான்னு சொல்லுங்க அத பத்தி நாம கண்டினியூ பண்ணலா
ஆ உங்க தோழிகள் கூட எல்லா நீங்க இப்பயு அவங்க கூட பேசிட்தா இருக்கீங்களா ஏன்னா பெண்களுக்கு இப்ப அது ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லா மன உளச்ச சல் அந்த மாரி இருக்கறாங்க அவங்க கூட கொஞ்சோ பேசனா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு
ஆமாங்க அந்த மாரி இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க தோழிகள் இருக்காங்க ஆ எனி டைம் எனக்கு சப்போட் பண்ற அளவுக்கு தோழிகள் இருக்காங்க இப்போ எ எது எடுத்தாலு இத பண்ணு இதுல இருந்து உனக்கு இது கெடைக்கு இது பண்ணு அப்படி சொல்றவங்கல்லா இருக்காங்க ஆ ரொம்ப ஆ ரொம்ப சப்போட்டிவா இருக்கறதே வந்து பாத்தீங்கன்னா தோழிகள்தான் நா சொல்லுவ ஏன்னா அவங்க தா வந்து ஆ நமக்கு ஆ சப்போட் இது நம்ம என்ன தேவையோ எதெல்லா பகிர்ந்துக்க முடியுமோ அதெல்லா பகிர்ந்துக்கற அளவுக்கு இருக்காங்க இப்ப வரையு இருக்காங்க அதெல்லா நெனச்சு நா அ ஆமாங்க பேசிக்கலா எதுனாலு ச சொல்லிக்கலா சா இப்படி இரு அப்படி இருன்னு நமக்கு சொல்லுவாங்க ஆமா ங்க எல்லாமே நல்லதுதா நெனைப்பாங்களே தவர கெட்டு போணுன்னு நெனைக்க க்கவே மாட்டாங்க அந்த மாரி ரொம்பல்லங்க நெறய பேர் இருப்பாங்க ஆனாலு எனக்கு வந்து ரொம்ப பெமிலியர்னா நா காலேஜ்ல படிக்கும்போது ஏன் கூட வேல செய்ற பசங்க கூட சேர்றத விட என்னோட சின்ன பசங்க கூட சேந்துதா பழக்கோங்க எல்லா என்ன சுத்தி ஜூனியர்ஸ் தாங்க இருப்பாங்க அந்த என்ன விட ஒரு வருஷோ சின்ன புள்ளைங்க தா இருப்பாங்க இப்ப வரையுமே எனக்கு கூட சப்போட்டிவா இருக்கறதுன் பாத்தீங்கன்னா அந்த சின்ன புள்ளைங்க தா பாத்தா அவங்க சின்ன புள்ளங்க மாரிதா தெரியு ஆனா அவ்ளோ மெச்சூர்டுங்க அவங்க அவங்கள பாத்தாவே இவ்வளோ அ இதுவா பேசுறாங்களா இவ்ளோ அ இதுவா பேசறாங்களா இவ்ளோ மெச்சூரிட்டியா இருக்காங்களா அப்டின்னு நமக்கு தோணுங்க அந்தளவுக்கு அவங்க இருப்பாங்கங்க ஆ அவுங்க இல்லன்னா ஆமா இப்ப நெறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டங்க வீட்லயே ஆ ஹெல்த்து வய்சா அந்த மாதிரி ஆ அதுக்கல்லா ஃபுல்லா சப்போட் பண்ணதே அவங்க தாங்க பினான்ஷியல் சப்போட்னாலு அவங்க தாங்க பண்ணுவாங்க இப்ப வெறையுமோ அக்கா அக்கா அக்கான்னு அந்த இரு அது அக்கான்றத தாண்டி அவங்க போடிவாடின்னு சொன்னா கூடோ எனக்கு அது பெருசா தெரியாதுங்க
அதுதா தோழிகள்ன்னு இருந்தாலே நம்ம போது மனசு விட்டு பேசறக்கு யாராவது இருந்தாலே நமக்கு சந்தோஷமாதா இருக்கு அத விட வேற எதுவு வேணா தேவல்ல
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க தோழிகள் அப்டினாவே அது அது சொல்லும் போதே ஒரு ஒரு புன்னகை ஒரு சந்தோஷோ அது இப்ப குடுங்க அவங்க அந்த அ ம் என்ன சொல்றது அவங்க குடும்பமா நம்ம வீட்டுக்கு வர்றது இங்க இருந்து அங்க போறது அந்த மாதிரி எல்லா நெறைய நடந்துருக்குங்க
நெறியா நமக்கு நல்ல தெல்லா எடுத்து சொல்லுவாங்க
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அ அவங்க தோழிகள் தாங்க அ என்னதா நம்ம குடும்பத்துலயே இருந்தாலு அ என்னதா நம்ம எல்லார்கிட்டயு எல்லாத்தையு சொ அ பகிர்ந்துகிட்டாலு நமக்கு ரொம்ப ஃப்ரீடம்மா பேச ஒரு இடோ இருக்குன்னா அம்மாக்கப்றோ நமக்கு யார்ரா அப் ரொம்ப இதா இருப்பாங்க அப்படின் பாத்தா தோழிகள்ருப் பாங்கங்க என் தோழிகள்லாம் நா வேலைக் கு நா நா ரொம்ப நாள் நா நா படிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தன் சொல்லீட்டெல்லா அழுதுருக்கா அவ அவ்ளோ நல்லது நென நா ஒரு நல்ல வேலைக்கு போனப்போ அத பாத்து அவ சந்தோஷப்பட்ருக்கா அத கேக்கும்மோது அ அதெல்லா பாக்கம்மோது நம்போ ஆமா ஆமா அழுதுட்டாங்க நா வேலைக்கு போய்ட்டே இந்த மாரி நா படிச்சதுக்கு தகுந்த வேலைக்கு நா போய்ட்டே அப்டின் சொன்னப்போ அவ அவ கண்ல ஏ அவ்ளோ ஆனந்தோ அந்த கண்ணீர் ஏ வந்துச்சு அது இப்பவரையு எனக் தெரியாதுங்க அந்த உணர்வெல்லா பாத்தீங்கன்னா அம்மாங்களுக் இருக்கு அம்மாங்கதா நம்ம பிள்ள எப்டியாவ்து முன்னேற்ணுன்டா எதாவ்து ஒரு வேலைக்கு போயிர்ணுன்டா எப்டியாவ்து நல்லாருக்கணுன்டா அப்டின் அம்மாக்கள் தா நெனைப்பாங்க அப்டிதா போய்ட்ருக்கு அதுக்கடுத்து தோழிகள் தா நெனைப்பாங்க ஆமாங்க இந்த தோழிகள் இல்லனா அ நம்ப வாழ்க்கைய நம்ப கஷ்டத்த நமக்கிருக்க மன அழு த்தத்த அதெல்லா போக்க யாருமே இல்லாம போய்டுவாங்க கண்டிப்பா அவசியோங்க யாரு கூடயு பேசாம தனிமைல இருக்கறது வாழ்க்க கெடயாதுங்க நமக்குன்னு ஒருத்தங்க நம க்காக ஒருத்தங்க நம்பள என்ன பண்ணாலு நம்பள பாத்துக்க ஒருத்தங்க அப்டின் இருக்கம்மோது அது நெனைக்கிறப்பவே நமக்கு மனஸ்க்கு ரொம்ப குளிர்ச்சியா சந்தோஷமா பரவால்ல நமக்காக இருக்காங்க அப்டினு இன்னோர் தொல் சொல்ற அளவுக்கு எல்லாமே இருக்குங்க தோழிகள் இது எல்லார்க்குமே சொல்லணுங்க அ எல்லாரு ஆமா ஆமா நாம தனியா இருக்கற்தா நல்லதுன் நெனைக்கிறதெல்லா தப்புங்க ஒருத்தரால்
பேசணு மனசு விட்டு பேஸ் இன்னு நல்லா நெறைய விஷ்யங்கள் நம்ளால அ சால்வ் பண்ணவு முடியு நம்ம சந்தோஷ மாவு அடுத்த கட்டத்துக்கு நகரவு முடியு யார்கிட்டயாது பே சாம இருந்தோன்னா நம்ளால இருக்கவே முடியாது அந்தளவுக்கு அது முக்கியமா குறிப்பா பெண்கள் னால அது தொடர முடியாது
ஆமாங்க அ கல்யாணத்துக்கப்பறோ சிலர் பேசுவாங்க சிலர் பேச மாட்டாங்க அ என்னென்னமோ இருக்குங்க இருந்தாலுமே அந்த பகிர்ந்துக்கிறதிருக்கு பாத்தீங்ளா
ஆமா அது தொடர்பு ஒரு சிலர் தா நம்ம கூட லைஃப்லாங் இருப்பாங்கங்கிற மாரி அவுங்க நம்ம கூட நீண்டநாள் தொடர மாட்டாங்க
ம் ம் ஆமாங்க தோழி அ நானுமே அத நெறைய இடத்துல நா பாத்திருக்கே அ அ அந்த தோழிகள் வந்து இப்போ ஃபினான்சியலா நமக்கு சப்போட் இல்ல பணோ கஷ் டோ எனக்கு திடீர்னு ஏ ஓ நா பாத்தத வெச்சு சொல்றங்க ஓ ஒரு தோழர் வந்து அ ஆ அடிபட்டுட்டாருங்க வண்டில போயி அப்போ பணோ இல்லாம தவிச்சிட்ருந்தாங்கங்க அப்போ என்ன பண்ணாங்க அவுங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு த்த அவுங்க ஒய்ஃபு அந்த அ அடிப்பட்டவரோட ஒய்ஃபு உ மனைவி வந் து அவுங்க ஃப்ரெண்டுக்கு இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாரி இருக்கு அப்டின் சொன்ன ஒடனே எந்த வார்த்தையு அவர் பேசலங்க பணத்த எடுத்துக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்லுக்கு வன்ட்டாங்கங்க பாக்கற்துக்கு அதெல்லா வந்து வரோங்க அது மாரி எல்லாருக்கு அமஞ்சிராது ஆ அதுக்கு அது நெனச்சா இப்ப கூட புல் அரிக்கிது இப்டி ஒருத்தவ்ங்ளா ஐ யோ இந்த காலத்துல இப்டி ஒரு த்தங்க இருக்காங்களா எப்டியெல்லா உதவி செய்ய ஆள் இருப்பாங்களா ஆ ஏ இப்போ என்னோட நண்பர்களே பாருங்க நானே பண கஷ்டத்துல இரு க்கே அப்டின் தெரிஞ்சு அவுங்கல்லா வெளிநாடுக்கு போய்ட்டாங்க நல்லாருக்காங்க நா மட்டு இப்ப கஷ்டப்பட்றேன் தெரிஞ்சு அவுங்க வந்து எனக்கு எப்டி உதவி செய்வாங்கன்னா ஆ நீ வெச்சுக்கோ மச்சா பணோ தானே நீ வெச்சுக்கோ ஆ எனக்கு எது வேணா உன்னால முடிஞ்சா குடு இல்லனா வி ட்ரு அந்தளவுக்கு இருக்காங்க இந்த காலத்துல இப்ப அ கூட பொறந்தவங்க கூடோ இப்டியெல்லா வந்து பணொ குடுத்து உதவி செஞ்சு பாத்துக்குவாங்ளா அப்டின் சொன்னா கண்டிப்பா கெடயாதுங்க
ஆமா அவுங்ளே கொஞ்சொ யோசிப்பாங்க திருப்பி செய்வோமா அப்டிங்கற மாரி
ஆ ஆமாங்க இப்போ நம்ப ஒரு கல்யாணத்துக்கு போறோ ஆ அவுங்ளுக்கு நம்ப எதா செய்றோ அப்டின்னா அடுத்து நம்ப அவுங்க அத வந்து அவுங்க மீண்டு நமக்கு செய்வாங்க அப்டின் நெனச்சுதா நம்ப வெப்போ பெரும்பாலு அப்டிதா நடக்குது எதோ கொஞ்ச பேருதா நம்ம கடம இது நம்ம
எதிர்பாக்காம செய்றாங்க
செய்வாங்க ஆனா அது வந்து மத்தோங்கல்லா அப்டி இல்லெல்லெங்க ஆ
க்க மாட்டாங்க ஒரு சிலர் அப்டி இருப்பாங்க
ம் ஆமாமா அதுதாங்க ஆ அதுக்காக தா ஆ செரி இந்த இது மாரி இருக்கனு இப்டியெல்லா நடந்துக்னு ஆ அப்டின் சொல்லி இது பண்ணிக்குவங்க
அத தோழி கூட நம்ம தொடர்புலே இருந்தோனா கொஞ்சொ நமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஸா நிம்மதியாவு இருக்கு எதாவ்து ஒரு விஷ்யங்கள் பகிர்ந்துக்கவு நமக்கு கொஞ்சொ சந்தோஷ்மாவுருக்கு
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க
எனக்கு பள்ளி பருவொ வரைக்கு இருந்திரு க்கு அனுபவம் பள்ளி கல்லூரி வரைக்கு அதுக்கப்றோ இப்ப இந்த மா அந்த மாரி க்ளோஸா யாரு இல்ல நா அந்தளவுக்கு இல்ல ஆனா என் கணவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு அவர் தா ஃப்ரெண்டுங்ற மாரி அந்தளவுக்கு தாருக்கு
ஓ நல்லது நல்லதுங்க இத கே
ஆ தோழிகள்னு அந்த மாரி இல்ல இப்போதி க்கி ஹஸ்பண்ட் தா கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஷிப்பா நா எதுனாலு ஷேர் பண்ற மாரி
ஆமாங்க அது அமையறதே பெரிய விஷ்யொந்தாங்க நறைய பேருக்கு அதுவு அமையறதில்ல
ஆமா ஆமா
அந்த மாதிரிதா இருப்போ இப்பயு அதே மாரிதா இப்ப அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும் போது எனக்கு சந்தோஷ மாருக்கு அவுங்க ஃபேமிலி எ கூட பேசும்போது கொஞ்சொ ஆறுதலாவுருக்கு
அதுதா அதுதாங்க இப்ப இப்ப இருக்ற காலகட்டத்துக்கு நமக்கு இது ரொம்ப தேவங்க ஆ கண்டிப்பா தேவங்க
அது இருந்தாலே பாதி இது இல்லாமதா இருக்கு பிரச்சன
ம் ஆமாங்க ஆமாங்க ஆ சொல்லுங்க ஆந் தோழி
ஆ சொல்
அப்றம் ஆ ஆ கேக்குது கேக்குதுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கத் தோழி
அதாக் அதனால்தா அங்ககிட்டத் தோழி என்னப் பத் த்தி அப்டின் சொல்லி கேக்க ஆரம்பிச்சது நானு பேச ஆரம்பிச்சது தோழியப் பத்தி பேசுங்க அனுபவோ நெறைய இருக்கு அப்டின்
ஓ நல்லது நல்லதுங்க ஏ எல்லாம் ப ஃப்ரெண்டு் மாரி கே நண்பன் மாதிரி நண்பி மாதிரி கெடைக்கறதெல்லா வரந்தாங்க ஆமாங்க அது அது எல்லாரு எல்லா டைமொள்ள அது கெடச்
கெடைக்கறது ரொம்ப கஷ்டந்தா நீங்க அத மிஸ் பண்ணவே கூடாது அவுங்கள எல்லா
கண்டிப்பா மாட்டேங்க லைஃப் லாங் எ எனக்கு அவுங்க ஃப்ரெண்டுனா அது அவுங்கதா வேற யாரு இருக்க மாரி இரு எங்க வீட்டுக்காருக்குமே ஒருப் ஃப்ரெண்டு இருக்காங்கங்க ஆ ஒரே ஒருத்தர்தா இவுரு எப்டி நெனைக்றாரோ இல்லியோத் தெரில அவுங்கெல்லா அப்டிதா இருக்காங்க அதெல்லாம் பாக்கும்மோது அவுங்ள எல்லாம் பாக்கும் மோது இப்டியு இருப்பாங்களா மனிதர்கள் இப்பியு இப்பியு இந்த காலத்துலியு இப்டி இருக்காங்ளா
கண்டிப்பா இப்ப இருக்கு அதுதா ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்லுவோ அப்டிதா தோழிகள்லா இருப்பாங்க பத் இந்தளவுக் கு அவுங்க கேட்காமையே செய்ற அளவுக்கு யாரு இருக்ற மாட்டாங்கல்ல இந்த காலத்ல
ஆமாங்க கண்டிப்பாங்க அதுதா நெனைச்சு இப்ப கூட சொல்லிட்டே இருப்பாங்க என்ன ஆனாலு அவுங்ள விட் விட்றக் கூடாது எது ஆனாலும் பாத்துக்கணு அப்டி சொல்லிட்டே இருப்பாங்க சேரிங் நன்றித் தோழி உங்க கூட பேசனதுல ரொம்ப நன்றி மீண்டும் பேசலாம் தோழி நன்றித் தோழி நன்றி நன்றி